அ எங்கபா
ஏ திட்ணு இல்ல
பேசறதேக்கேல்ரா கொஞ்ச கிட் ஒட் வுட்டு வுட்டுக்கேக்துறா லைட்டா டயடா
இதோ இங்கதா வீட்ல
விட்ல யாரா
ஆ ஆ
எப்டி தாபா வேணா போலாமா பைசா எனட்டக்குது
தாபா புல்லுனா அது கொஞ் தாபாதா டாபால்னா என்னனா இருக்கு
நாமல் னா சாப்புடுற பொருள் தா இருக்கு என்னா இருக்கு
எந்த தாபாவ போலு
இது கார்னிப்பெட்டிலக்குது அங்க போலாமா இல்லனா அணகட்டுல போலாமா
அனைகேட்ல நல்லா இல்ல டா
காய்னி பேட்ட போலமா
காயி பேட்டையு இஸ்டு இருக்காங்க
இல்ல பேசாம கூர் வேட்ல வந்து முனிஸ்வர ஹோட்டலுக்கு போயி்ட்டு பரோட்டா சாப்ட்டு வந்துற்லாமா போய்
இது இங்க உன்னோனு கூட இக்குது அணகட்ல கூட இது இக்குது பிரியாணி நைட் பிரியாணி
பல்லி முட்ட டி
ஆ
போலமா எப்பலா
நை நைட்டு ஏழு மணி இருந்து பத்து மணிலியு பதினொணு மணிவரையு இருக்குது போல
ஒரு எட்டு மணிப்போலாமா
எட்டு மணிக்கா போலா
ம்
சேரி போய்ட்லா அப்போ
அதுலா போய்ட்டு சாப்ட்டு எப் ஃபர்ஸ்ட்டு இப்ப இப்ப போயி சாப்டு அதா அப்டியே இப்ப முடி வெட்டினு
ம்
அப்டியே வந்துடலா நீ கூட முடி வெட்ட போறியா எப்டியா
நா வந்து இதா வாட்னே
ம்
ம் இது
இல்ல
காலேஜ் எப்பா
சாரிடா
உம்
அது ஒன்னு ஒரு மாசோ இருக்குது
ஆ அதுல வேலை என்ன போவா
வேலிகுதா போலனுக்கிறே அதா நீ கேட்டே
ஆ
அதான் இன்னைக்கு போ போறேன்
சேரி நாளைக்கு ஃப்ரீயா இருப்பியா
நாளைக்கு ப்ரீயா தா இருப்பே என்னாச்சு
கிணத்துலயே என பேடோ பாத்தா
கிணத்துன்ட்ட வருது தேன் பாத்திருக்கிறன்டா
கிணத்துலயா
கேணத்துல இல்லடா கேணத்துக்கு பக்கத்துலயே அங்கே இதுலா இருக்குதுல தாயலந்து உப்பு அ பக்கத்துல ஒரு முள்ளு தொப்பு இருக்குதுல்ல
ஆ
அந்த தோப்புல்லு தேன்னு பாத்து வெச்சுக்கறன்
சேரி நாளைக்கு போலாமா
அல்லா அழி போய்டட்டு அல்லாத்தே நைஸ்தி அதுலா அப்டியே குளிச்சுட்டு வந்துலாமா
சேரி நா அவ யார்யாரு போனா
நீ
ம்
நானே பரத்து
ம்
கிஷோரு
ம்
குமார் ஆ சார்
ம்
சிவாசு
ம்
அப்றோ வந்து சிரஞ்சீவி லிங்கேசு சதீஸு
ம் அத்தினி பேர் போனா தேனே இருக்காது போலியா
போய் தெடலான்டா போய் தேடி பாத்து மன்னச்சு ஒன்னு நெறையாது தோப்பு நெறையா இருக்கு நா ஒண்ணு பத்த த்த முன்னாடியே
ம்
இன்னு உள்ள எல்லா போனோம்னா நேறைய தேன் இருக்குண்டா
ஆ
ம் போயிட்டு அல்ல குளிச்சிட்டு கிழச்சிட்டு தேனக்குனு சாப்பிட்டு எல்லா அப்டியே வந்துட்லா யள்நீர் ஒரு யேத்துல இக்குது சந்தான கை நாண்டு நாளிக்கு போய்லாம போய்
இது சேயர் மேயர் பேர்ல ஃபோன் பண்ணி சொம்மா
பிரியாணி எப்டி செய்ன்னு தெர்மா ஒனெக்கு
ஆ தெரிமே
எப்டியா சொல்லு
ஃபர்ஸ்ட்டு வந்து கல்லு வா
அடுப்பு
ஆ ஆ
அப்றோ ஒரு கடாய் வச்ட்டு
அப்ப நேர ஃபுல்லாக்குதா இல்லயா
இருபா ஆ கடாய் வெச்சு அப்றமேலு பத்த வெஸ்ட்டு
ம்
அப்பறோ எண்ண ஊத்திட்டு
உம்
அப்போ பட்ட லவங்கோலா போட்டு வதக்கிட்டு
ஆ
வெங்காயோ தக்காளின்லா போட்டு
ஆ
அப்பறோ மசாலால்லா போட்டு
ஆ
அல்ல கொஞ்சோ தண்ணி ஊத்திட்டு
ம் கறி எனப் போடுவாங்கப்பா
அது இது
எப்டி மர் மசாலாலா வர்த்து மசாலாலா இது பண்ட்டு அப்போமா தாண்டா கறிப்போடுவாங்க என் செட் எனக் செரிய எனெக்கு செர்யா தெர்ல எனக்கு அத்தா உங்கிட்ட கேக்கற நானு
ஆனா நா ஃபர்ஸ்ட் மசாலா போட்றுவனடா அப்றோ கறி போட்டு
ஆ
அப் அப்பதா பொண்ணா ஆன நீனு ஆ அப்ப நம்ம எல்லாம் ஒன்னு
ஹா
மசாலா போட்டு அப்றோ இடிவு பண்ணுவே
அப்றோ அர்சி இர்சி போட்டு
கறி கொஞ் கறி கறி போட்டு அப்றோ தண்ணி ஊத்திட்டு கொச்சோ நசிக்கி டுந்
ம்
அவ்ளோதா எறகிற வேண்டுதா
ஆ அங்கோ மாடு ஓட்டுணு வந்துக்குற கரெட்டா நம்ப ஆத்துல ஆத்துல இருந்து வந்து
சரி வந்து பண்ண மாட்டியா
ஆ
வந்தா
ம்
சேரு பண்றேன் கேம் கேமு ஆட்லாம எப்டியா நேத்து ஒருத்த அட்சான்ங்க கேம்ல
யா யார
நேத்து இவன் அச்சிப்படு பையேன்
ஆ நல்லா ஆற்றானா
டேய் செரான அடி அடிக்கிறான் ஊரு ஸ்குவாடு கூட்னுவா முஞ்சா முஞ்சா எச்சிகாமி அப்டிஇப்டின்றா
ஆ
அத் அதா உன்க்கு ஃபோன் பண்ணலானு பாத்த எங்க ரீசார்ஜ் இல்ல டக்குன்னு ரீச்சார்ஜ் இரு காலியாச்சு ஒண்ண
ம்
அதா லைட்ட மிஸ்டேக் ஆய்ச்சு
சேரி அப்டி நைட்டு போட்லமா அப்ப
நைட்டு ஃபோன் பண்றேன் ஒனுக்கு ரீச்சார்ஜ் இப்போ பண்ற ஒனும் ஒ நேர்த்துல
ம்
ரீசார்ஜ் பண்ட்டு ஃபோன் பண்ற அப்பம் பண்ட்டு அப்பமா போயிட்டு அடிக்கிறோம் அட்ச்சு ஓட வுட்டு அப்புறோம் எமௌண்ட் போணும் அவ்ன்களுக்கு முக்கியமா எனக்கு எமௌட்டு போட்டு சாக வச்சுதா என்ன
ஆ
எம் மெல் போட்டே ஆகணு
அ அப்படியா அப்பறா
மதுரா
ஆ
இவன அடிச்சிட்டான் ஐ ஐடி பேருக்கேங்கறா இல்ல உ உண்மையான பேரு கேக்கறியா
ஐ டி பேரு
ஐடி பேர் ஐடி பேர் வந்து மாதரா தா
ஆ உண்மையான பேரு
அவன் உண்மையான பேர் வந்து சுரேஷு
ஆ ஏ பேராதாது வச்சிரான் பரவாயில்ல
உம் பேரதா
நா நட்டு கர்ட்டா வந்துட் உம்
எட்டு மணிக்கு போற்றோம் அதிகிரோ யார ஏத்தமா நீ நானு சிரிஞ்சீவி
ம்
அப்புறம் வந்து சுந்தத்தை அன கூப்ட்றலாம் என்னா சொல்ற அவள்தா நாலு பேரு நாலு பேரு ஸ்குவாடு அதெல்லாம் அவ ஸ்கோடு கூப்ட்னு வர சொல்றேன்
ஆ
இப்பக்கு பிசி பிசி ல்ல வெளாடுவான் ஃபோன்ல வெளாட மாட்டான் எப்டியோ பீசிப்ள்ள எல்லா எறக்கி வுட்டு அது ஓடவுட்ம்னும் நேர என்னது சவுண்டாருக்தா அலோ அலோ
நீ பேஸ்றதே கேகல கேம்மா
கேக்குதா கேக்குதாட
ஆ கேக்குது ஆ இப்போ கேக்குது கேக்குதுறா
கண்ணே வேற கல்யாணோ பண்ணிட்டுயிருக்குறா தெரியுமா
எப்ப
போன வாரோ பத்தா போன வாரோ கல்யாணோ பண் ட்டுருக்கா அந்த பொண்ணு கூட்டு வரா சரியான சிரிப்பு எனக்கு
அதுக்கு ஒரு பொண்ணா
ஆந்ரால அவுங்க மாமா ஊரு இருக்குதுல
அ
மாமா ஊருலா வந்து பொண்ணு புடிச்சிட்டு இருக்குற மாமா பொண்ணுதா
ஆ
அப்புஸ்ட்டு
முனாவ்தா பொண்ணு
நல்லாதா இருக்து
பொண்ணு நல்லாக்குதா
நல்லாதான்ட இருக்குது உனக்கு என்னைக்கு கல்யாணோ
இன்னைக்கு பாற்றா
என்னாட கல்யாணோ பண்ணிக்கே வாழ்க்க நல்ல இருக்கு
ம் அ எதுக்காக‌ பேசமாட்ட
மேரி எத்தனைக்கு பேசுன
அவ அளு இருக்கா
டேய் கால்லாருந்து சண்ட போட்னுஇருக்குறாங்க ரெண்டு பேரு மாத்தி மாத்தி
சேரி ஏதாவது இரு பண்றே சேரி யோசி
எ இரு ஒரே நிமிசோ இரே நா பிளான் மட்டு சொல்லிகி
நாளைக்கு வந்து இதுக்கு போ போறோ
எதுக்கு
எது பீச்சுக்கு அ போப்போற வாரிய எப்டி லஸ்ட்டு
டேய் டேய் நா வர்லடா
எல்லா இருக்கட்டு அதா உங்கிட்டா கேக்கற்துதா ஃலாஸ்ட்டு ஒருதர கேட்குரே
நால்லா
சேரி சேரி சேரி கால்ல வந்து ஃபோன் பண்றே சீ நைட்டு எட்டு மணிக்கு ஃபோன் பண்றே கேம் கேம் மட்டு வேண
சேர்ரா எட்டு மணிக்கு ஃபோன் பண்ற